ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா?
ஆ கேக்குதுங்க.
இந்த மாசோ எப்டி போச்சுங்க? நல்லா இருக்கே இந்த மாசோ உங்களுக்கு எப்டி போச்சு?
இந்த மாசமா சொல்லவா வேணு? சம்மர் முடிஞ்சு அதுவு ஜூன் மந்த்துன்னா ஸ்கூல் டைம்லயே ஜூன் மந்த்துன்னா புடிக்காது. லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போணுமே அப்டின்ட்டு வருத்தமா இருக்கு
புரியுதுங்க புரியுது.
பயு லைஃப் லாங்கு அந்த ஜூன் மந்த்துன்னாவே அச்சச்சோ ஏண்டா வருதுங்கிற மாரிதா இருக்கு கொஞ்ச நாள் ஆயிட்னா ம் கொஞ் ச நாள் ஆயிட்னா செட் ஆயிடு இந்த வெதர் கண்டிஷனு அப்டிதா இருக்கா சம்மர் முடிஞ்சு இன்னுமே வெயில் கொறைஞ்ச பாடு இல்ல.
அது என்னமோ உண்மதாங்க. அது இந்த தடவ பாத்தீங்கன்னா நம்ப ஊரு பக்கம் பாத்தீங்கன்னா வெயிலு மழ கலந்து வருது. அக்னி்நச்சத்திரலதா வெயில் அடிக்கு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாசோ பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில வந்து நம்ப ஊர் பக்கோ எல்லாமே மழதா பெய்யுது சாயந்தரோ ஆறு மணிக்கு மேல வெளிய போக முடியல மத்தியானோ பன்னெண்டு மணி டு நாலு மணிக்கு வெளிய போக முடில மத்தியானத்துக் காரணோ வெயிலு சாய்ந்திரத்துக்கு காரணோ மழ இந்த மாரி அதுவே மாறி மாறி கிளைமேட் இருக்குது.
ஆனா உங்களுக்குனாச்சு தேவல மழையு வந்துருது வெயிலு வந்துருது இங்க வெயில் மட்டுந்தா வெயில்லா இருக்கிறதுனால டைம் போறதே தெரிய மாட்டது என்னைக்காச்சு ஒரு நாள்தா மழையா இரு க்கு அதுவு நீங்க சொல்ற மாரி ஈவினிங் டைம்ல அந்த ஈவினிங் டைம் மழ வரலைன்னா கூட ஏதோ ஒரு ஒர்க் இருந்தா பாக்கலா ஒரு ஷாப்பிங் போணுமா போலா ஏதாச்சு பர்ச்சேஸ் பண்ணுமா பர்ச்சேஸ் பண்ணிக்லா பட் மழையா இருந்துரு மழையா இருக்கிறதுனால எதுவு பண்ண முடியறதில்ல.
அது உண்மதா மழ பெய்யறது நல்லா பேஞ்சா கூட பரவால்ல ஏதோ ஒரு நிமிஷோ பேயுது இல்ல உட்றுது நம்ம அந்த தோச கல்லுல தண்ணி தெளி ச்சவுடனே சூடு மேல வர மாரி மத்தியானோ அடிக்கிற வெயில்லா சாயந்தரோ பேயற மழல சூடு அதிகந்தா ஆகுது
ஆமா அது மார்னிங் டைமோ இல்ல ஆஃப்டர்நூன் டைமோ மழ இருந்தா கூட அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஈக்வல் ஆயிடு ஈவி்னிங்ல மழ பேஞ்சா என்ன மழ பெய்யாம இருந்தா என்னங்கிற மாரி இரு க்கு ஆனா ஈவினிங் ஆனாலுமே அந்த ஹீட்டு் டெம்ப்ரேச்சர் தாங்க முடியமாட்டுது
அ அதுதா இப்ப என்ன விஷயோன்னா பா ஐயோ பாவோ சின்ன பிள்ளைங்க வீட்ல சமையல் வேல பண் றவங்க வீட்ல இருக்கறவங்க வெளில வேல பாக்கறவங்க
ஆமா ரொம்போ கஷ்டோ இல்ல
அவங்க நெலமலா வெயிலா இருந்தாலு மழையா இருந்தாலு அவங்க வேல பாத்துதா ஆகணு.
ஆமா அது வெயிலுங்கத தாண்டி இப்ப சின்ன பிள்ளங்களுக்கு க்லா ஸ்கூல் ரீஓபன் பண்ணது காலையிலயே எல்லா வேலையு புள்ளங்களுக்கு பாத்து குடுத்துட்டு புள்ளங்களு ஸ்கூல் போற புள்ளங்களு பாவம் சின்ன சின்ன புள்ளங்களாம் எல் கே ஜி யூகே ஜிஅது முன்னாடிலா கூட இந்த எல் கே ஜி யு கே ஜி லாம் இ இல்லாம இருந்த போது கூட பரவாலல் இப்ப எல் கே ஜி யூ கே ஜிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணது பண்ணாங்க வெயிலுமே
இங்கள்ளிங் இந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க கொழந்தைங்க ஸ்கூல்ல சேத்துறதுஅவங்க வெயில போயிட்டு வர்ரது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கவுர்மெண்டே இந்த தடவ பாத்திங்கன்ன ஒரு மூனு நாள் தடவ தேதி தள்ளி போட்டுட்டுருந்தாங்க ஓகே இன்னைக்கு இக்கவேணா இன்னொரு நாள் தொறக் வைனலா ஒரு ஒரு வாரந்த் தள்ளி ந்தாங்க அதுக்கப்றந்தா ஓகே இதுக்மேல லேட் பண்ண முடியாதுன்னனு ஓபன் பண்ணிட்டாங்க
ஆமா பிள்ளைங்களோட ஸ்டேடிஸும் ஸ்பாயில் ஆயிடும்ங்கற மாதிரி ஓபன் பண்ணாங்க பட் என்ன பண்ணிருக்கலா எல் கே ஜி யு கே ஜி அந்த மாரி உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்ச டிலே பண்ணியே தெறந்திருக்கலா பட் அவுங்க சைட்ல இருந்து பா அவுங்க சைட்ல இருந்து பாத்தா அது ஒரு இஷ்யுவாகுங்கிற மாரி பாத்துருப்பாங்க
என்ன விஷயன்னா எல்லாருக்கு அந்த நேரத்துல ஆரம்பிச்சுஅந்த நேரத்துல எல்லாமே முடிக்கணு அப்டிங்கறதா ஆனா எல் கே ஜி யூ கே ஜிக்கு என்ன படிக்க போறாங்கன்னா ஏ பி சி டி தா சொல்லி் குடுக்க போறாங்க வேற ஒன்னு புதுசா பண்ண போறதுல்ல அவங்க இத்தனால் வருஷமா வீட் ஜாலியா படுத்து தூங்கிட்டு வெளையாண்டுட்டுருந்துட்டு திடீர்னு ஸ்கூல்ல போய் இருச்சவுனே அவங்க எங்க இருக்கொ என்ன இருக்கொன் புரியிறதுக்கே இந்த
இல்ல இப்ப நமக்கே இவ்ளோயேஜ் ச்சாகியுமே இந்த டைம்ல அந்த ஸ்கூல் லைஃப் லா நெனச்சா ஆனா இந்த டைமிங்கு மத்தபடி ஃப்ரண்ஸ் சர்க்கிள்ள மத்த டைமிங்ல மிஸ் பண்ற மாரி இருக்கு பட் சம்மர் முடிஞ்சு ஸ்கூல் போகணுங்ற தாட் வந்தாவே ஐய்யோ மனசே வராது ஸ்கூல் போற
நீங்க என்ன நீங்க விடிய வீடியோலாம் இன்ச் இஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்கன்னு நினக்கிற ரீல்ஸ் தா போட்டிருப்பாங்க அந்த கொழந்தக கொண்டு போய் அந்த மொ த நாள் விட்டுட்டு அந்த கொழந்தங்க அலுவுற அழுவாச்சு என்ன
ஆம்மா பேரண்ட்ஸ்கு ரொம்ப சங்கடமா இருக்கு
சோ சில கொழந்தங்கல்லா பாத்தா ஜன்னல்ல ஏறி குதிக்குதுங்க கதவுள ஏறி குதிக்குதுங்க அத பாத்தா டைம் சிரிக்கறதா இல்ல கவலப்படுறதான்னு தெரியல
ஆமா ம் ஆனா ஃபஸ் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்டே ரொம்ப நல்லா செலிப்ரேட் ம பண்ற மாரி வச்சிருந்தாங்க இந்த எல்கேஜி யூ கே ஜி பிள்ளங்களுக்கேல்லா ரீல்ஸ்ல தா நானு பாத்த நல்ல ஃப்ஸ்ட் டேவே ஓபனிங் டே அன்னக்கி நல்லா பண்ணிருந்தாங்க பட் இருந்தாலுமே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது
அச்சோ அதுனு உண்மதா இப்ப நம்ம ஃபஸ்ட் டேலா பாத்தீங்கன்னா இன்னாகரேஷன் டே அப்டினு சொல்லி வச்சுகிட்டு வரவங்களுக்கு பூ கொடுக்குறது சாக்லேட் குடுக்றது அந்த மாரிலா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவ்ளோ செலவு இவ் இவங்க கட்ன பீஸ்ல தா எடுத்து பண்றாங்ககிறதா உண்ம
ஆமா
வாங்கிட்டு அந்தகணக்குலந்து தா எடுத்து பண்ணுறாங்கிறதா உண்ம
ஆமா
நா மொத மொத ஸ்கூல் சேரும்போது எனக்கு இன்னு ஞாபகோ இருக்கு கு எல் கே ஜி படிக்கிறது நா ஸ்கூல்ல சேரும்போது எங்க ஸ்கூல்ல வித்யஹால்னு ஒரு ஹால் இருக்கு அந்த ஹால்ல வந்து வரிச சியா எல்லாரையு உக்கார வச்சி வேற ஒண்ணு பண்ணல கைல ஒரு சின்ன டப்பா குடுத் சோப்பு டப்பா குடுத்து ஃபுல்லா அப்ப வந்து ஆசை சாக்லேட்னு இருக்கு இப்ப இருக்கானு எனக்கு தெர்ல அந்த ஆச சாக்லேட் வந்து அந்த ஆச சாக்லேட்ந்து சின்ன ராப்பர் சாக்லேட் இருக்கும் அ அது மாரி இருக்கு அந்த ஆச சாக்லேட் ரெண்டு உள்ள டப்பால போட்டோ கொடுத்தீர் போய் ஸ்கூல் கிளாஸ்ல உக்காருங்கன்னுட்டாங்க எனக்கு இன்னு அந்த டே ஞாபகோ வருது என்னைக்கு என்ன யாராவது இந்மாரி ஸ்கூல்ல பத்தி பேசுனாலுமே எனக்கு என்னுடைய எல் கே ஜி ஃபர்ஸ்ட் டே ஞ ஞாபம் வரு
ம்
யாராலயும் அவ்ளோ சீக்கிரோ மறக்க மறக்கவு முடியாது அதாவது பள்ளிக்கூடம் சேர்த்துறது கட்டாயமா பள்ளிக்கூடம் சேர்த்துறது அப்ப இப்ப வந்து பைய படிக்கட்டு பைய படிச்சா நம்ம வாழ்க்க நல்லா இருக்குணாங்க இப்ப வந்து பள்ளிக்கூடம் சேர்த்துணு அப்டின் னாலே கட வாங்கி
அதுவு மத்தவங்க எதாச்சி ஆ மத்தவங்க எதாச்சி கேட்பாங்கங்கின்றதுகாகவே ஸ்கூல் அதாது ஃபீஸ் கட் ட்டி சேக்கற மாரி இருக்கு
அதா நா எ குழந்தைக்கு சொல்லுவே நீங் கிட்டத்தட் இவன பள்ளிக்கூடோ சேரத்துறதுக்கு நாலு எரும மாடு வாங்கி தருவல நாலு பசுமாடு வாங்கி தரே அத டெய்லியு கரந்து அஞ்சு லிட்டர் ஒரு நாளக்கி கரந்தா கூட ப ஒரு நாளக்கு இரநூறு மூணு ரூவா வரு அதே பத்தாயிரோ வரு
இன்கம் பாத்துலா போல இருந்தாலு ஓரளவுக்கு அப்படின்னா பரவால்ல முன்னாடிலா இருந்துது முன்னாடி ஜென்ரேஷ்ன்க்லா அவ்ளோ ஃபீசுங்ற மாரி ஃபீஸ் ஸ்டரக்சர் இல்ல. இப்பதான், ஹெவி பீஸ்ட்சக்சரா இருக்கு.
நான் பிளஸ் டூல பதினெட்டாயிரம் கட்னே.
ஆனா, சொல்லும் போது கேட்ருக்கலா. காலேஜ் படிக் காலேஜ் படிக்ற. பசங்கள விட, எல்கேஜி, யுகேஜி படிக்கிறவுங்களுக்கு தா பீஸ் அதிகமா இருக்குன்டு சொல்லி கேள்விபட்ருக்லாம். ஆனா, பாத் போது தான் தெரிது. ஆமா உண்ம. தான் அப்டின். அது இந்த இயர் வந்து, ரொம்ப அத யே பத்தி ரொம்ப. எந்த மொபைல எந்த. எந்த ஆப் எடுத்தாலுமே அதுதா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸ்கூல்பீஸ் ஸ்கூல்பீஸ் ஸ்கூல் பீஸ் ன்டு.
கொழந்தைய வந்.
ஆனா, அடி எடுத்து வச்சா ஆயிர ஸ்கூல்ன்னு ஆரம்பிச்ட்டாங்க.
உண்மதா. எல்லாரு கியூ ல நின்னு. அப்பி அட்மிஷன் வாங்குறாங்க. அவங்களுகு டிமாண்ட் அதிகமா இருக்கு. எவ்ளோ கட்டுற எவ்ளோ கேட். கேக்றனா அவ்ளோ குடுக்கணு.
ஆம்மா.
அது இந்த, ரிசல்ட் வந்த அன்னைக்கி, ஹண்ட்ரு பர்சண்டு, நைன்ட்டி பர்சண்டு குடுத்துடாங்கனா, அதுவே அவுங்க ஸ்கூல்ல வந்து எஸ்ட்ரா வந்து பீஸ் கேக். இருக்றதுக்கு நல்ல ஒரு காரணமா இருக்கு.
ஆனா, படிக்கிற குழந்தைங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. மோஸ்லி இப்ப எல்லாருமே, பாக்குறது என்னன்னா, ஆஹ் அவுங்க ஹஸ்பண்ட இரு இருக்கட்டு, இல்ல ஒய்ஃபா இருக்கட்டு ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அந்த மாரி இருக்காங்களா. சோ, குழந்தைங்களோட சேஃப்டி முக். கங்க இப்ப பீஸ் எவ்ளோனாலும் பரவால்ல. பீஸ் பே பண்ணிட்டு நம்ம ஸ்கூல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ் இருக்குல்ல.
கட்டாயமா, கட்டாயமா.
மார்னிங் விட்டுட்டு போனோன்னா, ஈவினிங் வெஹிள் மூலியமா வந்து. இருக்குவாங்க, அப்டி இல்லன்னா, நம்மளே போய் அழச்சிக்லாங்கிற மாரி தாட்டுல தான் இருக்காங்களே தவிர, மத். மத்தபடி யு எப்படி சொல்றது குழந்தைங்க பிக்கப் ஆகிக்கும். நல்லா உடனே படிச்சு. தூங்குற தாட்ல இலன்னு தான் நான் நெனைக்கிறே.
ரொம்ப கம்மி தான் ஒரு ஸ்டேட்ஸ்காக ஸ்கூல்ல சேத்றது. சேஃப்டிக்காக ஸ்கூல்ல சேத்றது. நம்ம கம்ஃபர்ட்டபுளுகாக குழந்தைய ஸ்கூல்ல. அந்த குழந்தை, அந்த ஸ்கூல்ல படிக்குதா இல்லையா கஷ்டப்படுறானா. இல்ல, எல்லாமே நல்லா இருக்கா எல்லாமே யோஸ். இருக்கிறத விட ஓகே நான் வேலைக்கு போற வழியில இந்த ஸ்கூல் இருக்கு இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஸ்கூல் இருக்கு இல்லன்னா அங்க யாராவது கூப்பிட்டு அதனால இந்த ஸ்கூல்ல இருக்கு அப்படி சேர்த்திக்கலாம் அப்படிதான் பண்றாங்க
ஆமா பட் முன்னாடி உள்ள ஜென்ரெசன்கலாம் அப்படி இல்ல ஸ்கூல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்தாகணுங்கிற கட்டாயமும் ஆனா மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து செரி கவர்மெண்ட் ஸ்கூலே அனுப்பிக்கலங்கிற மாரிதான் அனுப்பிடுவாங்க பக்கத்துலயே ஊருக்குள்ளயே இருப்பாங்க அங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ளயே இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்களல்லாம் பக்கத்து பக்கத்து வீடா இருக்கும் புள்ளைங்கள விட்டுட்டு போனாலுமே இல்ல திரும்ப அழைச்சிட்டு வர்றதுக்குமே யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க
உண்மை தான் நான் ஸ்கூலுக்கு போகும்ல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா எல்லாரும் கட்டாயம் ஒரே ஸ்கூல்ல ரெண்டு மூணு பேரோட குழந்தைங்க படிப்பாங்க அண்ண கொழந்த தம்பி குழந்தை அத்தை குழந்தைன்னு படிப்பாங்க
உம்
அப்ப அதுல யாராது ஒரு அவைளப்பில்லா இருந்தா கூட கொழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு வீட்ல விடுறது கொண்டு போய் விடுறது இருப்பாங்க நான் ஸ்கூல் போகும்போதுலாம் மூணு கிலோமீட்டரு என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் என்ன வந்து எங்க அத்தையோ அ அ அத்த பொண்ணு நானு மூணு பேர் ஒட்டுக்கா படிச்சோம் அ அத்த பொண்ணு அத்தை பையன் நானு மூணு பேரும் ஓட்டுகா படிக்கும்போது நாங்கள் மூணு பேரும் வண்டி யாரது ஒருத்
சேர்ந்து வந்துக்கலாம் உம் உம் இப்ப உங்க வீட்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு அழைக்க வந்தா நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து அழைக்க வந்துக்குவாங்க அந்த மாதிரி சேர்ந்து வந்துக்கலாம் இல்ல அவங்க வீட்லேயே கூட உங்க வீட்டுல அ அப்ப அம்மாக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தா கூட அவங்க வீட்டுல கொஞ்சம் நேர ஸ்டே பண்ணிட்டு ஒரு நைட்டு எட்டு மணி மேல வந்து அழைச்சி க்குவாங்க இப்ப அப்படில்லாம் இல்லல்ல இப்ப எல்லாருமே சேஃப சேப்டி தான் பாக்குறாங்க அதுவும் எல்லா வீட்லயும் ஒரு கொழந்த ரெண்டு கொழந்த அதைாண்டி யாருமே நெய்பர்வுட் அந்த மாரில்லாம் இல்லல்ல இல்லந்தா இந்தந்த ச சப்பரட் ஹவுஸ்சு இல்ல ஒர்க்கிங் உமன்ஸாவும் மாறிட்டாங்க அதாவது பேரண்டிங்கே ஒர்க்கிங் பேரண்டிங் தான்
இப்போ முதல்ல யாராவ ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் போறாங்க
போனதும் பேலன்ஸ்
முடியல வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டும் அதே வேலையை பாக்குறாங்க
ஆமா ஆனா அதுல வந்து கொழந்தைகளுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் போகும் தான் நான் நினைக்கிறேன்
கட்டாயமாப்ப வீட்லய அதாவது அவங்க அப்பா அம்மா கூட இருக்கறது அவங்க அப்பாம்மா வேலைைய விட்டுந்த நேரத்துதான் அவங்க அப்பா அம்மா கூட இருப்பாங்க இங்க வந்து வேலயில லேப்டாப்ல மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் பார்த்தட்டு அதுக்க கால்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு
ஆனா அவங்க எல்லாருமே குழந்தைக்காக தான் கஷ்டப்படுறாங்க ஐ மீன் குழந்தைங்களோட பியூச்சர்கக்காக தான் ஏர்ன் பண்ணி கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க ஏர்ன் பண்றது மூலியமா குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் எல்லா பேரன்ஸுமே குழந்தை கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி எல்லா குழந்தையும் ஆசைப்படுறது என்ன அப்பா அம்மா நம்ம கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்டின்னு தான் ஆசப்படுவோம் ஆ
கட்டாயமா கட்டாயமா அதோன் அதுதான் எல்லா கொழந்தையுமே ஆசைப்படுறது அதுதான் எல்லா கொழந்தைக்கும் வேணும்
ஹலோ
பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இது
ஆஹ் சரி இப்ப கூப்பிறீங்களா நீங்க
ஆஹ் நான் கூப்பரேன் கட் பண்றேன்